வணக்கம் ஆ பேசலா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோ
ம் சரிங்க மேம் ஆ காலை உணவு தயார் பண்ணி பசங்கள பள்ளிக்கு அனுப்பியாச்சா
ம் எல்லா முடிஞ்சது
ம் சரி பாப்பாக்கு சாப்பாடு என்ன கொடுத்தீங்க
பாப்பாவுக்கு மேகி குடுத்து விட்டுருக்கே இன்னக்கி
ஸ்கூல்ல மேகி வந்து அளவுடா சாப்ட்லா கொடு சாப்ட விடுவாங்களா
அது எதோ பிள்ளைங்க எடுத்துட்டு வந்துச்சி ஆ நா எப்பயுமே குடுத்துட மாட்டே இது வரைக்கு நா குடுத்துட்டதுல்ல அது ஸ்கூல் சேத்ததுல இருந்தே
ம் ம்
நேத்து யாரோ எடுத்து வந்துருப்பாங்க போல அதனால நைட்ல இருந்து எனக்கு ஸ்கூலுக்கு மேகி வேணு மேகி வேணுன்னு கேட்டு இன்னக்கி வாங்கிட்டு போயிருக்காங்க
சரி சரி மேகில பாத் தீங்கன்னா அதுல கலக்கற பவுடரு இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு ரொம்ப கெடுதலான ஒரு விஷயோ
ஆமா கண்டிப்பா அதாவது மேகிய வந்து அந்த அந்த பவுடருங்கிறத விட மேகிய எடுத்துக்க கூடாதுன்னு தா சொல்றானுங்க
ம்
இவங்க வந்து எங்க கணவர் வந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆ கோதும மேகி இருக்கு இல்லையா நவதானியம் மேகி கோ கோதும மேகில்லா இப்ப வந்துருக்கு இல்லையா சோ அது மாதிரி உள்ளது தா வாங்கிட்டு வந்தாங்க அததா நா செஞ்சி குடுத் குடுத்து விட்டுருக்கே அது நா எப்பயுமே நாங்க வீட்லயு சமைக்கிறது கெடையாது ரெண்டாவது ஆ ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதே கெடயாது ஏன்னா நம்ம குடுத்து விடுறோ அத பாத்து இன்னொரு புள்ள கேக்கு அப்டின்றதுக்காக குடுத்து விடுறது கெடையாது நேத்து யாரோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு காலேல இருந்து ஒரே மேகி தா வேணு அப்டின்ற மாரி அது அவுங்க நைட்டே பிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னப்ப இவுங்க போயிட்டு கோதும மேகி வாங்கிட்டு வந்து பாத்து செஞ்சி குடுத்து வுட்ருக்கு
கோதும மேகிங்கிறது வந்து பேர்லதா இருக்குமே தவர அது வந்து பாத்தீங்கன்னா கோதுமையாவே இருக்காது நம்ம சாப்டுற கோதும மாவுமே கடேல வாங்குறப்ப பேசலாமா
சொல்லுங்க
ம் நம்ம சாப்டுற கோதும மாவுமே கடேல வாங்குறப்ப பாத்தீங்கன்னா அது கோதுமமாவுதான்னு நம்மளால சொல்ல முடியாது அதுல பாத்தீங்கன்னா மைதாவு கலந்துதா வரு அதே மாதிரிதா இந்த இதுவு கோதுமமாவுங்கிற பேர்ல அதுல பாத்தீங்கன்னா ஆ சில பேர் சொல்றாங்க மேகில பாத்தீங்கன்னா பன்னி கொழுப்பு வந்து கலக்குறாங்க
எதுல
ஆ மேகில
ஓ ஓ ஓ
ம் அப்டின்னு ஒரு கருத்து இருக்கு
சரி சரி
ஆமா என்னோட பையனு அப்டிதான் என்னோட பையனு அப்டிதா ஆ சாப்பாடு பாத்தீங்கன்னா அவ சொல்றதா நம்ம செஞ்சு குடுக்கணு இல்லன்னா சாப்பிட மாட்டா கை வெரலால கூட தொடவே மாட்டா அப்டியே எடுத்துட்டு வந்துருவா மேகி பொண்ணு அப்டிதா சில நேரத்துல ரொம்ப இப்ப பரவாயில்ல கொஞ்சோ மெச்சூடாயி வந்திருக்காங்க ரொம்ப அடம் பிடிக்கிறது இல்ல மேகி வேணுன்னு கேட்டு அவங்க எப்பயாவது ரேரா கேக்குறாங்கதா செஞ்சு குடுக்குற மாரிதா இருக்கு
இல்லல்ல எங்க எங்க வீட்ல எங்க கணவர் வந்து மேகி இந்த மாரி ஐட்டம்லா எதுவு வாங்கிட்டு வர மாட்டாரு பிள்ளைங்களுக்கு மெய்னா செஞ்சுயு குடுக்க மாட்டோ என்ன செய்யறது இந்த மாரி யாராவது எடுத்துட்டு வந்தது பாத்துட்டு கேக்கது சின்ன புள்ள ஏமாந்துரு ஆ அப்டின்ற அதால இப்ப கால்ல செஞ்சு குடுத்து வுட்டே ஆ அத நா ஸ்ரிக்டாவே சொல்லியே குடுத்து வுட்டு இருக்கே இன்னொரு தடவ கேட்கக் கூடாது அப்டின்றதே சொல்லி குடுத்து விட்டுருக்கே
ஆமா
ம் அதெல்லா ரொம்ப நாளா கேட்டுட்டுதா இருந்தாங்க நா தா ஆனா அது குடுத்து விட்றதே இல்ல சுத்தமா அது வேண்டா அது வயித்துக்கு எதாவது பண்ணு அப்டின்னு சொல்ட்டு குடுத்து விட்றது இல்ல ரெண்டாவது நம்மள பாத்துட்டு இன்னொரு புள்ள கேக்கும்ல்லயா அதனாலயே இப்டி எல்லா குடுத்து விட்றது இல்ல ஆமா
ம் அது மாரி இந்த பிஸ்கட் ஐட்டங்களு வாங்கி குடுக்க கூடாது கொழந்தைங்களுக்கு பிஸ்கட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மைதா அதுல பாத்தீங்கன்னா சுகர் அதுக் கல அதுல கலக்குற சுகர் வந்து ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்டின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லா நம்ம ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்னா ஒரு பிஸ் கட்ட குடுப்போ அப்டின்னு சொல்லி யோசிப்போ ஆனா இப்பெல்லா பாத்தீங்கன்னா பிஸ் பிஸ்கெட்னாளே ஒடம்புக்கு அவ்ளோ ஒரு
ஆமா வந்து பிஸ்கட் ஐட்டமே சுத்தமா நானுமே குடுக்கறது கெடையாது ஆ அதிகபட்சோ எங்க வீட்ல என்ன இருக்குனா அந்த ரஸ்க்கு அந்த மாரிதா இருக்கு வேற மத்தபடி பிஸ்கட் அப்டின்றதுக்கு எல்லா வேல இல்ல அது இதெல்லா நம்ம ஏ இந்த மாரி விஷயங்கள் குடுக்குறது இல்ல பிள்ளைக்கு வயித்துக்கு ஒத்துக்காது அப்டின்றதுனால
ம்
ம்
பேக்கரி ஐட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா மைதா இல்லாம எது எதுவுமே செய்ய முடியாது அப்டின்னு சொல்றாங்க இப்ப கோதும ஆ ரஸ்க்கு அப்டின்னு சொல்லுவாங்க கோதும ரஸ்க்குல பாத்தீங்கன்னா வெறு கோதுமையால அந்த ரஸ்க உருவாக்க முடியாது அதுலேயு கொஞ்சோ மைதா சேத்தா தா உருவாக்கலா அப்படின்னு சொல்றாங்க
அப்டிப்பிடி கெடையாது எல்லாத்துலயுமே வந்து கலப்படம் அப்டிங்கிறது நிச்சயமா இருக்கு எதுலயுமே கலப்படம் இல்லாத பொருள் அப்டின்னா நம்ம எதையுமே சாப்பிட முடியாது சொல்ல போனா ஆ நம்ம வெ நம்ம வெளி வீட்ல வெளைய வைக்கக்கூடிய காய்கறிகளே வந்து கலப்படம் இல்லாம சாப்பிட முடியாதுன்னு தா நம்ம சொல்லணு ஏன்னா கலப்படம் அப்டிங்குறது வந்து எல்லாத்துலயுமே குடுத்துட்டாங்க எல்லாத்துலயுமே கலப்படம் அப்டின்றது வந்து அத்தனையிலையுமே இருக்கு
ம்
ஆ அப்டி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து கலப்படம் இல்லாம ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்டின்னாக்கா எது அப்டின்ற ஒரு உணவே இல்ல அப்டின்னு தா நா சொல்லுவே கலப்படம் இல்லாத உணவு அப்டின்னு இதுல இல்ல அஹ் இப் ப வீட்லயே வெளையக்கூடிய இந்த காயியா இருக்கட்டும் காய் எல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா ஹம் கலப்படமே இல்லாத மாரினா நம்ம வீட்ல வந்து இப்போ கீழ பையங்களுக்கு எது உள்ளவங்க வந்து கீரை வளையா வச்சாங்க அவொங்க எந்தரோம பெருசா போடல ஆனா கீரையு இப்ப வளர்ந்திருக்கு எப்டினா ரொம்ப குட்டி குட்டியா கீரை இருக்கு அது வளரவும் மாட்டேங்கீது பெருஸ் சாவும் ஆக மாட்டேங்குது அதுக்கு வெரோ அப்டின் சொல்லி ஏதாவது குடுத்தாதா அது வந்து வளரும்பி இருக்கு அந்த நெலமயில நின்னுகிட்ருக்கு அப்படியே சோ ஆக வொரோங்றது குடுத்துதா ஆகணு வேற வழி கிடையாது ஏனா இப்போ அந்த மாரி ஆயிடுச்சு மண்ணல்லாமே வொன்னு பெரி லெவல ஒரு இதுவு இல்ல ஆ சத் த்து எதுவு இல்லாம மண்ணெல்லா அப்டியே சோந்து போய் நிக்கிது
ஆமா மண்ணோட தன்மையை பொறுத்துதா நம்ம அதுல பாத்தீங்கன்னா என்ன காய்கறிகள் விளை வெக்கிறது என்னன்னா பயிர் பண்ணலாங்கிறது இருக்கு நம் மண்ணுலயே எவ்வளவு வகையான மண்ணல்லா இருக் இல்லையா அதனால சில மண்ணுல சிலம காய்கறிகள் விளையும் சில மண்ணுல சில கீரை வகைகள் விளையும் அந்த மாதிரில்லா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப அவங்க வீட்டுல வந்து ஏற்கனவே ஆடு மாடெல்லா இருந்துச்சி அதனால வந்து மண்ணு வந்து நல்ல மண்ணா இருக்கு அப்டின் சொல்லி பாத்தாங்க ஆனாம் எந்த ஆட்டு மாட்டு உரம்லா வந்து இப்ப வந்து நல்லா வளரக்கூடியது தானே செடி எல்லா நல்லா வளரு இல்லையா அப்டின் சொல்லி பாத்தாங்க ஆனா கடைசில பாத்தாக்கா எதுவுமே வளரல எல்லா வந்து அப்டி அப்டியே பாதியோடயே நின்னுகிட்டு இருக்கு எதுவு வளர மாட்டன்னு
ஆஹ் அப்டியா
ஆமா அதுவு ஆமா அத பத் து அவங்க உண்மையாவே ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏனா அவங்க அஹ் கண்டிப்பா இது நெறைய வளரும் அப்டின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வாங்கி வச்சாங்க அஹ் அதுல பாத்தா கடைசியில அந்த செடி வந்து வ வ சாதாரண கீரை தா கீரை வந்து சும்மா தெளிச்சு வுட்ட கீரையே அது வளரல
எல்லா எடத்துலயுமே கீரை வந்து விளையாது
ஆஹ் ஆஹ்
ஆமா அது வந்து நம்ம எப்டி நல்லா கொத்தி வுட்டுட்டு அந்த பொழப்பொழன்னு இருக்குற மண்ணுலதா கீரை வந்து டக்குன்னு வளரும் இப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கிற எடத்துலலா அவ்ளோ சீக்கரமாக வளராது நம்ம எந்த அளவுக்கு ஆழமா கொத்திவுட்டு அந்த மண்ண நல்லா பெரட்டணு அடியிலேந்து மேல பெரட்டிவுட்டு அது மாரி நல்லா பெரட்டிவுட்டு பெரட்டிவுட்டு அதுக்கு அப்பறமா நம்ம போட்டாதா அந்த கீரை வந்து வெளையும் அது வந்து அந்த வேர் வந்து ரொம்ப நைஸான வேர் இல்லையா அது வந்து நல்லா சீக் கிறோ எறங்கணு அப்டினா அது நல்லா அடியிலேந்து நல்லா பெரட்டிவுன்னோ மண்ண கீழ இருக்கற மண் ணு மேல மேல இருக்கற மண்ணு கீழ அப்பின்னு நல்லா பெரட்டிவுட்டு தண்ணி தெளிச்சி வெச்சிருந்து திருப்பி திருப்பி ஒரு ரெண்நாள் வெரிக்கும் தண்ணி தெளிச்சு வெச்சிருந்து அதுக்க அப்பறமா அந்த கீரை வெதைகள தெளிச்சி அதுக்கு மேல தண்ணி தெளிச்சி அதுக்கு மேல மண்ண நம்ம பெரட்டி விடணு பெரட்டி வுட்டாக்கா கீர வெளயு
ஆனா அவுங்க அது மாரியல்லா ஒன்னு பண்ணல ஆ ஏனா இது வந்து பொழங்குன எட் அப்றோ வந்து ஆடு மாடெல்லா கட்டிர்ந்த எடோ ஒரமா இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஆ சும்மாவ அந்த எடத்த லேசா கொத்தி மட்டு வீடல ரொம்பலா கொத்தி வுடுல சும்மா லைட்டா கொத்தி விட்டுட்டு அதுல வந்து கீரய கொண்டந்து தெளிச்சிட்டாங்க ஆனா தண்ணிலா தெனந் தோறு தண்ணி வக்கிறாங்க செடிக்கு ஆ கீரக்கி தெனந் தோரு தண்ணிக்கிறாங்க ஆன இந்த ஒ ப்ப ஒரு ஓர்ளவு கூட அத வந்து எட்டி கூட பாக்ல அப்டியே நிக்குது சின்ன சின்னதா அப்பியே நிக்குது
ம் அழுத்தமான எடமா இருக் கோ அது பாத்தீங்கனா அந்த மண்ணு நல்லா பொல பொலனு இருக்குணு நல்ல கொத்தி பெரட்டி அந்த மாரி பண்ணா தா அந்த கீர வந்து கொஞ்சோ டக்குனு வளந் ந்து வரு ம்
ம் அத அந்த மாரி செய்யாம அவுங்க ஏனோ தானோனு செஞ்சு வச்சுட்டாங்க போல அது என்னனாக்க இப்ப வளரமா அப்டிங்கே நிக்குது
ஏதோ ஒர் நம்பிக்கையில பண்ணிருகாங்க
அதுதா இல்ல அவுங்க வந்து மெயினான காரணோ இதுதா அவுங்க வீட்ல ஆடு மாட்றுந் ந்துது அதனால வந்துட்டு அ நெறைய உரம் இருக்கு செடியெல்லா கண்டிப்பா இந்த எடத்துல உர இருக்கு அப்டினு நெனச்சிட்டு அவுங்க பண்ணிட்டாங்க அங்க உரோ அப்டிங்கிறதே இல்ல
ம்ஹீம் இப்ப எங்க வீட்லயுமே அப்டிதா எல்லாரு சொல்வாங்க நீங்க வாங்ன எடோ பாத்தீங்கனா முன்னாடி நெல் இருந்திற எடோ ஆடு மாட்லா அங்க தா கட்டுவாங்க எது போட்டாலு சீக்கிரமா வளந்துரு அப்டின்ட்டு ஆனா பாத்தீங்கனா எந்த வித போட்டாலு அவ்ளோ சீக்கிரோ கெளம்பவே மாட்டேங்குது
ம் ம் ம் ம்
லேட்டா தா கெளம்புது நா வச்ச தென் ஆமா அது என்ன கார்ணோனு தெரில ஆனா சில பேரு பாத்தீங்கனா அது உப்பு மண்ணு அதனாலதா அப்டி இருக்குனு சொல்றாங்க
ஓ ஓ உப்பு மண்ணுன்றத்துனால கெளம்பாம இருக்கு அப்டினு சொல்றாங்க
அப்டினு செல பேரு வந்து சொல்றாங்க
போய் உப்பு மண்லயுமே வந்து பாத்தீங்கனா கெளம்பவே கெளம்பாது எந்த செடியுமே வந்துட்டு கெளம்பாது
இப்ப தண்ணியுமே பாத்தீங்கனா இங்க இருக்குற தண்ணியுமே பாத்தீங்கனா சரியான உப்பு கலந்த தண்ணி தலயெலா குளிச்சுட்டு ம் பாத்தீங்கனா சீக்கிரமா புளி புடிச்சிரு சொல்வாங்ளா அது மார்
ஆமா ஆமா ஆமா ம் ம் ம் ஆமா அது மாரி தலேல வந் து நம்ம வந்து அடிக்கடி தல அலசுற மாரி இருக்கு பாருங்களே ஆனா அடிக்கடி தல அலசுனாலும் அந்த குளிச்சோ அப்டின்ற ஒரு மாதிரி அந்த ஒர்
ஆ அப்டிதா சொல்லுவாங்க அப்டிதா சொல்வாங்க எங்க அம்மாவு அப்டிதா சொல்வாங்க இங்க வந்தா குளிச்ச மாரியே இல்ல அ தண்ணி நல்ல தண்ணியா இல்ல அப்டின் சொல்லி எங்க அம்மா வீட்ல வர தண்ணியெல்ல பாத்தீங்கன அப்டியே நம்ம பியூர் வாட்டர் மாரி ரெயின் வாட் ட்று மாரி நல்ல சூப்பரான டேஸ்ட்ல வரு அதனாலயே பாத்தீங்கனா நா ஆர் ஓ வச்சுட்ட இங்க உப்பு தண்ணியா இருக்குங்குறது னாலயே நா ஆர் ஓ வச்சுட்ட பாத்ரூம் டைல்ஸ்லால பாத்தீங்கன அப்டியே வெள்ள வெள்ளையா படிஞ்சிருக்கு அது எப்புடிதா போவ வெக்கிறதுனே தெரில
ஆமா அது அதுவே நமக்கு வந்து மிக பெரிய வேலயா இருக்கு பாருங்களே ஏனா அ வ உப்பு தண்ணிய வந்துட்டு நம்ம குடிக்கிறதுக்கு கூட பயன்டுத்த முடியாத ஒரு சூழ்நிலே இருக்கு பாருங்க உப்பு தண்ணி அது வந்து நம் தண்ணிய இப்ப கொதிக்க வச்சாலு கொதிக்க வச்சுட்டு பாத்தீங்க அப்டினா அந்த பானையெல்லா அப்டியே உப் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்னா இந்த பானைெல்லா நா பொழங்குறனா அப்டினு பாக்குறவங்க கேப்பாங்க அந்த மாரி இருக்கு என் எனக்கு புடிக்கவே புடிக்காது அ ம் சும்மா எத்தன தறவ போய் பானைய மாத்துறது ஃபுல்லா உப்பு படிஞ்சி வெள்ள வெளேர்னு உப்பு படிஞ்சிருக்கு என்னன்னா அந்த தண்ணி உப்பு தண்ணி
ஆ நன்றி தோழி மீண்டும் நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல பேசலா
ஆ ம் சரிங்க தோழி நன்றி தோழி